ப்ரோ கேக்துங்களா ப்ரோ எப்படி ப்ரோ நல்லா இருறீங்களா ஆ ப்ரோ
ப்ரோ ஆம் ப்ரோ
இல்ல ப்ரோ இன்னும் சாப்பிடல சாப்புனும் ப்ரோ
ஒய் ஒய் என்னா ப்ரோ ஒர்க்கா ப்ரோ
இல்ல ப்ரோ சாப்பிடலன்னா ஃப்ரெண்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டுக்கிறான்
ஓகே ஓகே ஓக்கு இன்னைக்கு ஹாலிடே அவுட் நீங்க வெளில போறீங்க
ஆமா ஆமா புரோ நான் ஏதோ போனுகீனு அதான் மாத்தி எடுக்கறான் மாரி இது
ஓய் ய் எவடு புது போனுங்களா
வேறது போலானு நீங்க என்ன புரோ நீங்க சும்மாதான் இருக்கிறீங்களா
ப்ரோ இல்ல ப்ரோ நேத்து ஒர்க் போயிட்டு இன்னைக்கு வீக் ஆப் ப்ரோ நம்ம வெளியில வேலக்கி புரோ இன்னைக்கு தான் நம் நேட்டி ஊருக்கே வந்து வந்துர அதுதான் ப்ரோ நம்ம மந்த்த்லி வீக்லி அந்த மாரிதான் இப்ப வர்றது ஏன்னா அம்மா தனியாகிறாங்களா ஆஹ் ஆமா ப்ரோ அம்மா தனியாகறங்க வா அதனால அவங்கள பாக்குறது வரும் அப்பப்ப வந்துட்டு போயிடுவன் நம்மள தனியாக ரூம் ஏத்துன்னு
ஹம் ஓகே ப்ரோ நீங்க இல்ல
ஆ இல் இல்லாப்ரோ கூடா அங்கே இருக்கிறாங்க ப்ரோ அங்க இரு வந்து நம்ம ஷேர் பண்ற மாரினா இங்க ஹிந்தி காரங்க
ஒவ் ஹிந்தி காரங் கூட எல்லாம் ப்ரோ இந்திகார கூட ஆவது ப்ரோ அப்டிதான் சென்னைக்கி போய் ஹிந்திகார குடுடலாம்
கொஞ்சம் அதனால தான் நான பிரைவேட்டா கே ட்டு ரெண்டே ப்ரோ ஓ பைவ் தௌசண்ட் பைவ் ஹுன்ட்ரேட் ப்ரோ அதனாலதான் ப்ரோ செரி பிரைவேட்டாவே ஏத்துக்கு வாங்கிக்குனு இது பண்ணுங்கறோன் ப்ரோ ஏன்னா
லேட்டானது கரெக்ட் தான் ப்ரோ தனிய நம்ப என்ன வேணா பண்ணிகலாம்
கரெக்ட் தான் ப்ரோ ஏன்னா ஷேரிங்ன்னு கரெக்ட் தான் நீங்க சொல்றது ஷேர் பண்ணி இருகால ஆனா நம்மளுக்கு கம்பபர்டபுளா இருக்காது ப்ரோ
ஆமா நமளுக்கு எப்டி கம்ஃபர்டபிளோ அப்டி தான் ப்ரோ
ஆ அதுதான் ப்ரோ நம்ம நச்சன நம்ம நச்சன இப்ப எங்க பாத்தாலும் இப்பதாபிரோ
ஆமா ப்ரோ அதுனாவோ கர்ட் இதான் ப்ரோ இப்ப நாங்க செய்யற வேலக்கே ஹிந்திக்காரன் வாட்டதுனால காசு கம்மிய ஆயிடுச்சு கூலி காசு
ஓய ய் என்னா என்ன ஒர்க பண்ணீங்க
நாங்க வந்து பெயிண்டிங் தான் ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ பெயிண்டிங் எல்லாம் எல்லா ஆழ்வ ஆர்டிஸ்ட்
ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இல்ல ப்ரோ டிசைன் அண்ண அண்ணன் செய்வாரு நாங்க வந்து இப்ப வந்து கலக்கி குத்தீங்கன்னா அடிப்ப அவளதான் ப்ரோ நம்மளுக்கு வேற எதுவும் தெரியாது பெயிண்டி பத்தி
புரியது புரியது ப்ரோ லேபர் இந்த மாரி ப்ரோ எவ்வளோ ப்ரோ பர் டே எவ்வளவு ப்ரோ
அறுநூத்திஐம்பது ரூபா குடுக்குறாங்க சாப்பாடு போட்டு
சிக்ஸ் சிஸ்டி ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ஏதோ வருது ப்ரோ பரவாயில்ல ஆஹ் வருதுன்னு போறோம்
எப்படி ப்ரோ டெய்லி டெய்லி வாங்கிக்கிறீங்களா வீக்லியா அந்த மாரி வரும்
எப்படி இருந்தாலும் தருவம் ப்ரோ வீக்லி தான் ப்ரோ வரும்
சேவிங்ஸ் எல்லாம் ஏன்னா டெய்லி வாங்கனா உங்களுக்கு கையில நிக்காது ப்ரோ வீக்லே வாங்கனீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் ஒரு கட்டுப்படி ஆகும்
ஆமா ப்ரோ ஏன் இங்கயே போ பெயிண்டிங்க போறோம்னா வே ஏன்னா வேலைக்கு போலாம் ப்ரோ
ஓய்யது
இப்ப பெயிண்டிங் போனா வீடு பக்கத்தல ப்ரோ வெளிய எல்லாம் போன ரூம் எது தாங்கணும் சாப்பாடு செட்டாகாது ப்ரோ இப்ப பெயிண்டிங்கன்னா இங்கேயே இருக்கும் நைட் வீட்டுக்கு வந்துடலாம் வீட்டு்ல சாப்பாடு செஞ்சு நல்லா சாப்பாட சாப்பிலாம்
வேறே அடுத்த நஷ்டால ட்ரை பண்ணங்க ப்ரோ நீங்க ஏதாவது படிச்சுக்கிறீங்களா அடுத்த எதுக்கு குரோத்த பாக்கனும் ப்ரோ அதுதான் ப்ரோ
ப்ரோ அத வச்சு ட்ரை பண்ணுங்க ப்ரோ நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ கவர்மெண்ட்லய இருக் அது அப்பறம் நிறைய பிரைவேட்யும் இருக்கு இப்பறோ நீங்க அத
அப்பறம் எழுதி போடணும் ஒன்னா இல்ல ஒன்னா இதுவ
அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க ப்ரோ உங்களுக்கு அதெல்லாம் கத கிளிக்காதாவும் ஒ அதுதான் ப்ரோ நெறைய நெறைய இப் இப்ப இருக்கிற இதெல்லாம் அது பாதி பேருக்கு பாதி மக்களுக்கு தெரியிறதே இல்ல அது தான் ப்ரோ ட்ரை பண்ணுங்க அந்த மாரி அப்பதான் உங்களுக்கும் ஒரு இது பின்னாடி வர போறது ஜென்ரேஷனுக்கும் அதுதான் ப்ரோ
அதுக்க சொல்றது கரட்டு தான் ப்ரோ ஆனா வெளியே போனேனா கொஞ்சம் என்னா ஸ்கில்லு வேணும் ப்ரோ ஸ்கில்லு கத்துக்கனா போயிடுவோன் ப்ரோ
எஸ்பீரியன்ஸ்சட்பிகேட் இருந்ச்சுனாலே போதும் ப்ரோ அந்த ஒரு இதுதான்
எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் ப்ரோ நம்மளது எக்ஸ்பீரியன்ஸ் பெயிண்டிங் தான் ப்ரோ
ஆஹ நான என்ன ப்ரோ பண்றது வேற எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ப்ரோ
வேற நெறைய இது எதாவது ட்ரை பண்ணுங்க ப்ரோ உங்களுக்கு ரீலான்சர் அந்த மாரி ஏதாவ கெடைக்கும் அடல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கூட ஏதாவது ஒண்ணு
ஆமாம் ப்ரோ பஃரீலான்ஸ்தான் பண்ணும் ப்ரோ ப லேப்டாப் ஏதனா ஒண்ணும் வாங்கணும் ப்ரோ
ஆப்ஸ் டைப் பண்ணறது அந்த மாரி ஏதோ ஒண்ணு எல்லாமே வரும் நீங்க தேடாம நீங்க இருந்தீங்கன்னா அது உங்க இதுதான் ப்ரோ நீங்க ட்ரை பண்ணுங்க
ஆ கன்ஃபார்ம் பண்ரேன் ப்ரோ
ஆ அதுதான் ப்ரோ இன்னைக்கி இன்னைக்கி என்ன ப்ரோ பிளான் இன்னைக்கி எங்க பயணம்
இங்க வே ப்ரோ கிருஷ்ணகிரி வீட்டுக்கு எங்க ஊர் பக்கத்துல கிருஷ்ணகிரி இருக்கு ப்ரோ
ஓகே ப்ரோ என்ன ப்ரோ அங்க ஹீல்ஸா
ப்ரோ மீல்ஸ் இல்ல ப்ரோ ஒருத்தன் போன் வித்துட்டு வேற போன் வா எடுக்றானா
ஓகே ஓகே ப்ரோ மீல்ஸ் இல்ல ப்ரோ ஹீல்ஸ்ஸான்னு கேட்டேன் ப்ரோ
ஹில்ஸ் ஹில்ஸ் ச உ ஓ அதெல்லாம் இல்ல ப்ரோ ஹீல்ஸ் தான் அங்க ஆனா அங்க போகமாட்டேன் ப்ரோ நானு ஆமா போன் கடைக்கு தான் போறதா இருக்கு போயிட்டு அங்க மீன் கொழம்பு சாப்பாடுல்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ சூப்பரா மீல்லி மீ மீல்ஸ் மீனு மீனு கொழம்பு சாப்பாடு அன்லிமிட் போடுவாங்க ஓ
சூப்பர் ப்ரோ அந்த மாரிதா பாஸ்
அந்த மாரி டேஸ்டா இருக்கு ப்ரோ அங்க ஒரு வருத்த மீனு எண்பது ரூபா ப்ரோ கெண்ட வேற மாரி இருக்கு ப்ரோ சாப் தேனா
சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ இப்பவேனா ட்ரை பண்ணி பாக்குற ப்ரோ என்னிக்காவது பேமிலியொட இல் பசங்கூட எங்கியோ வந்தோனா அனா ஒர் பசங்கூட போறதுனாலே ஒரு தனி வைப் இதான் ப்ரோ
என்னது ப்ரோ
பசங்கூட போறதுனாலே அந்த ட்ரிப் கோ ஒரு இதுதான் ப்ரோ என்ஜாய்மெண்ட்டு
கல்யாணலா பண்டா பசங்கூட இருக்க முடியாது ப்ரோ
கரெக்ட்டு தான் ப்ரோ
இப்பயே இப்பயே என்ஜாய் பண்ணிற்னும் ஆஹ கல்யாண ஆயிச் ச்சனா ஒய்ஃப்ல்லாம் வெளியவுடாது வீட்லயே ஒக்கரானும்
ஏங்க அது இல்ல ப்ரோ ஒரு கமிட்மெண்ட் இருந்ததா உங்களும் ஒரு இது அதுக்குன்னு
அதுவும் கரெட்டுதா ப்ரோ கிளம்பி நின்னுக்கிறா அது வீட்லே இருந்தா அது ஒரு மா எந்த இடம் ப்ரோ
கரெக்ட்டுதா ப்ரோ புரியுது
பாத்தீங்ளா கொரோன்ல எவ்வுளோ பேரு டிப்ரெஷன் ஆயி எல்லா சின்ன வயசுலே இதாய்ட்டாங்க
ஆமா
ஆள் ஆளுக் ஒரு ஒருமாரி ஆய்ட்டாங்க போ
இப்ப இருக்கற ப் இப்ப இரு இப்ப இருக்கறவங்கலா எங்க ப்ரோ எங்கூட சுத்துறவங்களுக்கு எல்லாம் பாதி பேருக்கு கல்யாணம் ஆச்சு ப்ரோ சின்ன சின்ன பசங்க இருவது வயஸ் க்கல்லா கல்யாண பண்றாங்க ப்ரோ
ஆம ப்ரோ இப்பல்லாம் நா ப்ரோ ஸ்கூல் முடிச்ச ஒடன கல்யாண நம்ல்லாம் கல்யாணம் நம்ம கல்யாணம் போனோம்னா உம் வீடுக்குதான் கேட்பாங்க என்ன வேல செய்றாங்க கேட்பாங்க எப்படி ப்ரோ சொல்றது பெயிண்டிங்கன்னு
ஆமா ப்ரோ கரெட் தான் ப்ரோ உங்க கஷ்ட தெரியுது அதுக்குதான் சொல்றேன் நீங்க எது எதாவது வேற எதாவது ஒரு இது இது பண்ணிக்கோங்க
இல்ல எதனா ஒரு பிசினஸ் போட்டுணும் ப்ரோ வளந்துரணும் பிசினஸ் போட்டு வளந்துணும் ப்ரோ
இப்ப தா ப்ரோ ஒரு இது ப்ரோ செய்தி ஒண்ணு பாத்தன் ப்ரோ இவரு நம்ம அமெரிக்கா ரா அமெரிக்கா வேறு வோர்ல எளாம் மஸ்க்க
ஆமா ப்ரோ
ஒரு ட்ரில்லியன் இது ஒரு ப்ரோ
ஆமா ப்ரோ முதல் டிரில்லியனர்
ஆஹ் ஆமா ப்ரோ முதல் ட்ரீ ட்ரிலியணர் ஒன் பாயிண்ட் ஒன் இது இருக்கு எவ்வளோன்னா நம்ம இந்திய மதிப்பு ரூபாய் படி நூத்தி நாலு லட்சம் கோடி ப்ரோ
ஆமா ப்ரோ
செகண்ட அது எப்டி ப்ரோ என்னால அது கணக்கு
ப்ரோ அது வந்து அசட்ஸ் தான் ப்ரோ அவர் எவ்ளோவோ லாஸ்ட் ஆனாரு
ஸ்பேஸ் எக்ஸ் இந்த மாதிரி ஆஹ்
உருவாக்குனாரு ராக்கெட் எல்லாம் பாதிலயே பிளாஸ்ட் ஆயிடுச்சி அதுல இருந்து வந்து ஒரு ஒரு ஒரு சின்ன வயசுலயே ஒரு பிசினஸ் மைண்ட் ஒரு ஒரு கேம் டெவலப் பண்ணி அப்படியே ஒரு அம்பது டாலர் வெத்து தோ அவரு சின்ன வயசிலே
ஆனா நிஜமரு பொறாமல்லா இல்ல ப்ரோ லைட்டா பொறம தான்னு சொல்ல ஹவோ
அவரு வந்து டேக்ஸ் மட்டுமே க ட்டுவரு ப்ரோ மில்லியன் கணக்குல கட்டுவாரு ப்ரோ டாக்ஸ் அவர் அமெரிக்கா கிட்ட கேட்டு கேறாரு நான் மட்டும் தான் மில்லியன் கணக்குல டாக்ஸ் கட்டுற எனக்கு ஏன்னா ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு
ஆஹ் புரிது டாக்ஸ் மட்டுமே என்ன ப்ரோ இது
அஹ் ப்ரோ
ஆஹ்
நிதி உதவி
ஓகே ஓகே ப்ரோ
நா ப்ரோ ஏத மூவி எல்லாம் எதுவும் பாக்கலயா ப்ரோ
ப்ரோ மூவீக்கி இப்போ லேட்டஷ்டா ஒண்ணு இல்ல ப்ரோ லேட்டஸ்டா வாரண்டன்னு ஒரு படம் வெப் சீரிஸ் ஒண்ணு இருக்கு ப்ரோ ப்ரோ வாட்ச் பண்ணலான்னு இருக்க ப்ரோ நல்ல தான் ப்ரோ இருக்குது மஸ்ட் வாட்சதான் பார்த்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாக்கிறதுனா பாருங்க ப்ரோ
விஜய்யோட திருப்பாச்சி பாத்துக்கீங்களா அ ப்ரோ
ப்ரோ பாத்துகுற ப்ரோ
உம் விஜய் பத்துக்குற ஆஹ்
ஒரு நைட்
விஜய் பட ப்ரோ எனக்கு புச்சதே வந்து இது துப்பாக்கி தான் ப்ரோ
துப்பாகி ப்ரோ கேள்வி பட்டுக்கறேன் ப்ரோ ஆனா
ப்ரோ இருகதுல விஜய் படத்து நஜமாவே ப்ரோ ஐ ஐ லைக் தட் ப்ரோ
ஆ அவரு வந்து ஓடுவாரு ப்ரோ டு ஓடி ஓடி
இல்ல ப்ரோ அந்த கதாபாத்திரம் அவர் இது
எது ப்ரோ அவரு ஏதோ ஒரு படத்துல பஸ்கட் பண்ணினு இருபாரு ப்ரோ மொட்ட மாரி அடிச்சு ஒரு படத்துல
அது ஃப்ரெண்ட்ஸ்னு நெனைக்கிறேன் ப்ரோ நீங்க சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் நெனைக்கிறேன் ப்ரோ சேர்ல உக்காந்து இருப்பாங்க ப்ரோ
ஆமா ஒரு காது கேட்டு வந்து கத்துவாங்க ப்ரோ பாவும் அவுரு
அந்த மாரி ஆயிட்டு இவரு
அதுல எவ்ளோவ் பள்ளத்துல இருந்து உழுந்துருவாரு ப்ரோ அது மலை மலை அடிவாரம் மழ மேல இருந்து கீழ உழுந்துருவாரு ப்ரோ எத்தனையோ அடில இது அதனால அந்த மாரி ஆயிடுவாரு ப்ரோ
அப்புறமா எழுந்து அடிப்பாரு ப்ரோ யாரையோ அவரு ஆமா ப்ரோ எப்பவுமே ஃபைட்டிங் தான் ப்ரோ விஜய் அண்ணா சரி ப்ரோ டைம் டைம் ஆமா ப்ரோ நேரம் ஆயிடுச்சு ப்ரோ பாக்கலாம் ப்ரோ ஓகே ப்ரோ ஆஹ் மீண்டும் கட் பண்ணிக்றேன் ப்ரோ
ஒகே ப்ரோ